தோழி
ஆ நல்லா இருக்கே தோழி இந்த முந்தைய பதிவுல வந்து இந்த பயணங்கள பத்தி பேசனோம்ல தோழி அதே மாரி வந்து இன்னொரு ஆ இப்ப இன்னொரு இடம் எந்த இடம் போனோன்னா இப்ப வந்து
ம்
தள்ளி வுட்டுட்டாங்களா அப்போ வந்து எங்க எங்க ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தம்பது கிலோமீட்டர் தொலைவில வந்து புளியஞ்சோலைன்னு ஒரு இடம் இருக்கு
ஓ ஓகே ஆஹ்
அந்த புளியஞ்சோலைனா அதுல வந்து பெருசா ஒண்ணும் உங்களுக்கு வந்துஆஹ் பார்க்க முடியாது இயற்கை அழக வந்து காண கூடிய இடந்தான் அது ஒரு பால்ஸ் இருக்கு அந்த இடத்துல
ஓ சூப்பர் பால்ஸ்ன்னா வாட்டர் பால்ஸ்ன்னாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வாட் எங்கயாச்சும் இருந்தால் பட் ஆனா சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு வாட்டர் இருக்கிற இடத்துல வந்து சேஃபா போணும் சேஃபா வரணும் அது ஒரு பயம்
சேஃபா உள்ள இடம்தா அதாவது ஃபால்ஸ் அதிகமா தண்ணி நிறையா ஊத்தி நம்ம குளிக்கிற இடத்துலனா நம்ம வந்து என்ன பண்ணலாம் பய ப்பிடலாம் ஹ ஒரு இது இருக்கும் நமக்கு இது வந்து பிரச்சனையே கிடையாது அந்த கூழாங்கல்லு இருக்கு பத் த்திங்களா கூழாங்கல்
ஆமா ஆமா ஆம்
அது பெருசு பெருசா எவ்வளவு இருக்கும் அது மாரி இருந்தா நிறைய கிட க்கு அதுல இருந்து மேல தண்ணி வழிஞ்சு ஒரு ஓடையில வர மாரி இருக்கும் தண்ணி பாக்க அதனால நம்ம உக்காந்துகிட்டு நம்ம உக்காந்தா அந்த இடுப்பளவுதா தண்ணி இருக்கும் அதுல உக்காந்துட்டு குளிக்கிறது நீந்திகிட்டு இருக்கிறது அந்த அந்த தண்ணிய பாத்தீங்கன்னா அந்த மலை அருவில இருந்து கொட்டி கீழே விழுற தண்ணி பாத்தீங்கன்னா அதுல அதுல சில நேரம் அந்த அருவியில ஏன் குளிக்க கூடாதுனு அங்க சொல்லுவாங்கன்னா பாறைகள் விழுமா அதனால அந்த இடத்துல அந்த இடத்துல குளிக்காம அந்த அருவி கொட்ற இடத்துல இருந்து வருது ல்ல அந்த அருவி ஓடையில இருந்து வருது பாருங்க தண்ணி அதுல குளிக்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்க அங்க
ஆஹ்
அதுல போயிட்டு எங்களுக்கு குளிச்சது வந்து உண்மைய பாற பாறை ஒரு தடவ விழுந்து அதனால அந்த அருவி கொட்டுற இடத்துல போய் அந்த மலை ஆஹ் காவல ஆடிவார அங்கனா போய் நிக்க வேணான் சொல்லிடுவாங்க ஓடைல போறதுல வேணா போய் குளிங்க அப்டிங்கிறாங்க
ஆ அப்போ சேஃப்டி தா முக்கிய ஆ
ஆ உள்ள போறத்துக்கு பாத்தீங்கனா இந்த டிக்கெட் வெறு பத்து ரூவா தா உள்ள போறத்துக்கு ஆனா எந்த ஒரு நெகிழி பையு எடுத்துட்டு போக்கூடாது சாப்பாடு நீங்க சில்வர் பாத்தரத்துல வேனா எடுத்துட்டு போலா ஆ பேப்பரோ பாலித்தீன் கவரு இந்த நெகிழி பையி அ ஆ வாட்ரு பாட்டில் எல்லாமே வந்து தடை பண்ட்டாங்க
ம் நம்ப ஊரு ஆளுங்க அப்டிப்பா இப் இப்ப ஃபாரின்லலா எப்டி மெயின்டேன் பண்றாங்க அந்த மாரி பண்ண மாட்டன்டாங்க இங்க விட்டா போதுனு எல்லாமே கழிஜ் பண்ட்டு வந்துர்றாங்கோ எவ்ளோ நீட்டா மெயின்டனென்ஸ் பண்ணிருந்தாலு போனோமா எல்லா இஷ்டத்துக்கு சாப்புட்றது எல்லாமே அங்கங்கயே போட்றது அந்த மாரி வருதுனால இது மாரியெல்லா ரூல்ஸ் த்து போட்றாங்க
அதனாலதா சுத்தமா இருந்தா மனிதர்கள்னாலதா பாதி முக்காவாசி ஒரு எடத்துக்கு வந்து அதுக்காகதா அதுக்கான தொகையுமே அதிகப்படுத்துறாங்க தெரியுதா சுத்தமா இருந்ததுனா அவ்ங்க எல்லாரையு அலோ பண்ணுவாங்க
ஏனா இஷ்டத்துக்கு சில பேரெல்லா வந்து அங்கயே எல்லா சாப்புட்றது அங்கேயே அப்டியே போட்றது அது நீட்டா ட்ரெஸ் பின்ன போட்ணு அந்த ஒரு இதுவே இருக்காது பேசிக் இதே இல்லாம பண்றதுனால அது என்ன பண்றாங்கனா இந்த மாரியெல்லா நீங்க அலோட்டே நா பண்ல சாப்றதுக்குன்னு இது பண்ணி வுட்றாங்க
இங்க வந்து அதே மாரி இந்த பையி இந்த பாட்டில்லா எடுத்துட்டு போகக் கூடாது வரும்போதே செக் பண்ணிட்டாங்க அப்டியுமே பாருங்க தோழி நாங்க எல்லா எடுத்துட்டு போனோ அதுலயுமே பாரு ஒரு ஒருத்தரு வந்தாரு வய இவரு வயசு நாப்பது வயசு இருக்கு
ம்
நம்ம போறதே எதுக்கு போறோனா ஒரு இயற்கைய அழக ரசிச்சிட்டு அந்த இயற்கை தண்ணீல மூலிக தண்ணியா இருக்கு அந்த தண்ணில போய் குளிச்சுட்டு வந்தோம்னா ஒடம்பு நல்லா இருக்கு எப் ப்போது ஒரே தண்ணில குளிக்குற இந்த மாரி அறிவி தண்ணிலேலா குளிக் கிறது ரொம்ப நல்லதில்லையா அதுகுதா போறோ இந்த பிள்ளைங்கள சுத்தி காமி இதுலயு பாத்தீங்கனா நாங்க போன எடத்துல ஒரு அனுபவ என்னனா ஒரு நாப்பது வயசுதா இருக்கு அவருக்கு இடுப்புல என்ன பண்ணிடாரு மதுபான பாட் டில்ல வந்து தெரியாம எடுதுட்டு வந்துருக்காரு தோழி ஆ அத எடுத் த்துட்டு வந்தது தோழி எடுதுட்டு வந்தது பிரச்சன இல்ல நடந்து வர் வர்ற வழி பூரா வெறு கூலாங்கா பாற பாற பாற பாறையா இருக்கு அத தாண்டிதா நம்ம இந்தன வர அ விழுந்த எடத்துல அந்த பாட்டில்லு உழுந்துட்டு அதுவு ஒடஞ்சு கா கிளாஸோட கெடக்கு தோழி அப்ப என்னாகு வர ஆ அந்த பக் க்கத்துல வர்றவ்ங்க என்ன பண்ணுவாங்க அந்த எட்த்துல கால்ல எது ஏறிட்னா என்ன பண்றது
ஆமா
இவன கவனமா போலீஸு ஒரு நா வாப் இப்ப காவலர்னா ஒரு நாலு பேரு அஞ்சு பேரு செக் பண்ணி அனுப்பைலே ஏமாத்துறாங்க
ஆ அதெல்லா தா சேத்தே ஏமாத்திட்றாங்க ஏமாத்தணுன் நெனைக்கிறவ்ங்கோ
அதுனால பாத்தீங்கனா இந்த உள்ள நம்ம எதுமே சாப்புட்ணுலாகா கெடையாது அதுல இன்னொன்னு என்ன அங்க ஒரு விசித்திரமானதுனா நம்ம சாப்பாடு எடுத்துட்டு போய் அந்த அருவில ஒக்காந்திருக்க ஒக்காந்திருக்க பசிக்குது தோழி அ அது அதனால பாத்தீங்கனா
நம்போ வீட்ல இருக்குற வரையு எதுமே தோன்றதில்லப்பா வெளிய போயிட்டாவே நல்லா பசி ஆரம்பிச்சிர்து அது கடைங்கள்லா எதாச்சு பாத்தா இன்னு ஜாஸ் தி ஆய்டுது இந்த மாரி எங்கயாச்சு நடந்து இது பண்ணி ட்ராவல் பண்ணி போனாவே
எங்க வீட்ட பொருத்தவர தோழி எங்க போனாலு வெளில போனாலு சாப்பாட்ட கட்டிட்டுதா தோழி போணு ரொம்ப கஷ்ட ஏ நீ எங்க போனாலு அந்த வெளி சாப்பாடு கட சாப்பாடே சாப்டவே விட மாட்டாங்க ஏ மாமனாரு செரி புடிக் காது இல்ல வெளில சாப்ட்டா காசாகு ஒடம்புக்காகதுன்னு அந்த ப அதனால அந்த பழக்கத்த ஏற்படுத்திட்டு என்னையு ஒரு பத்து வர்ஷமாவே அப்டியே பண்ணிட்டாங்க
நீங்க வந்து நிம்மதியா அப்போ ரெடியாகவு முடியாது இது இந்த டென்ஷன்ல என்ன எடுத்தோ என்ன விட் டோ என்னா செஞ்சோ இதெல்லா வரு அப்ஸெட்டா இருக்
கண்டிப்பா ஒரு ஊருக்கு போறன்னா நா எங்கூருக்கு போறது தேவையான எடுத்துட்டு போனா தானே எனக்கு திருப் த்தியா இருக்கு அதையும் எடுத்து வச்சு சாப்பாடு எடுத்துட்டமா கரண்டி எடுத்துட்டமா இதெல்லா இதெல்லா பாக்க ஒரு மாரி எரிச்சலாய் ஆனது இப்போ வந்து நா இப்ப ஆ இப்ப அலுவலகத்துக் ம் இப்ப அலுவலகத்துக்கு வேலைக்கு போனதுனால இப்ப ஒரு ரெண்டு மூணு வருடங்கல்லா வேலைக்கு போயிட்ருக்கனால இப்ப நா எத பத்தியும் கவலப்பட்றது கெடயாது அதாவது இந்த பினான்ஸியல் ஃப்ரீடம்ங்றது வந்து நம்மல்ட இருந்துசுன்னா நம்ம எத பத்தியும் யோசிக்க வேண்டியதில்ல அதனால இப்ப நா என்ன பண்றதுனா என்னுடைய கணவரே வந்தாலு சரி என் கொழந்தைய தனியா அழச்சிட்டு போனாலு திங்ஸ்ஸ மட்டு ம் எடுக்கிறனா வண்டி டூ வீலர் வண்டி எடுக்கிறனா எடுத்துட்டு போய்ட்டு பசங்க ஆசப் படுறத வாங்கிட்டு பிரீயா இருந்துட்டு போறது மு ஏற்கனவே சுமைய தூக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே இருக் கோ திரும்பவும் அந்த சமயம் போராடம் போரா
அதுக்கு நம்ம வெளிலே வேணா தா பாத் தோணு வீட்லதா செஞ்சிட்டே இருப்போ பண்ணிட்டே இருப்போ இவங்களுக்கெல்லா டைம் டு டைம் பாத்துக்குறோ இப்டி வெளியே போனாலாச்சு எதுக்காக போறது நிம்மதியா ஏதோ ஒரு டைம் வெளில சாப்ட்டு ஜாலியா என்ஜாய் பண்ட்டு வரலான்னு அதுலியும் வந்து நீ செஞ்சுதா எடுத்துக்கணு எல்லாமே பாத்து பாத்து இது பண்ணி அ கவனமா எடுத்துக்கணுன்றப்ப அது முடியாதுதா
ஆ அத ம் அதையு சமச்சு தோழி இப்போ நாங்க ஒரு கூட்டு குடும்பமா போறோம்னா நா வந்து கிட்டதட்ட ஒன்ற படி போட்டு எலும்ச்ச சாதம் கெலரிருவோம் அ தக்காளி தொக்கு எதாவது வறுத்துருவோம் வறுத்து எடுத்துருவ அதே மாரி என்னுடைய கணவருடைய அண்ணனோட மனைவி கொழுந்த னார் எனக்கு கொளிந்தியார் அவங்க வந்து கொளுந்தனார் ஓப்படியா இருக்காங்கள அவங்களும் ஒரு தக்காளி சாதம் கெலறி எடுத்துக்கிறாங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா சரி சாப்பாட செஞ்சுட்டோம் செஞ்சுட்டோம்னா என்ன பண்ணணும் எல்லாரும் எடுத்து பரிமாறி நம்ம வ அ எல்லாம் செஞ்சிருக்கோம்னா அங்க எடுத்து பரிமாறுறது ஆண்கள் பரிமாறி அத எடுத்து வச்சா நமக்கு ஆசையா இருக்கும் அங்கேயும் போய் திரும்ப பரிமாறி அங்கேயும் போய் பைப்பு இருக்கிற இடத்துல கழுவிட்டு ஒரு டூர் போன பீலே இல்ல அதனாலயே நான் என்ன பண்றது இப்ப என்ன பண்ணிட்ட இந்த ஃபேமிலி டூரே சுத்தற கட் பண்ணிட்டேன் எங்கேயுமே நான் என்ன சொன்னனா அலுவலகத்துக்கு நா வந்து ஒரு மீட்டிங்கு போறேன் சொல்லிட்டு என்னுடைய குழந்தைய கூப்ட்டுட்டு நான் எ எங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு அவுங்க எல்லாம் சேர்ந்து கார எடுத்துட்டு
பெஸ்ட்டு நல்ல விஷ்யம் நாங்களும் பா ஃபேமிலி எல்லாம் போறது ரொம்ப கம்மி தான் அ ஃப்ரெண்ஸ்ஸு எ ஃப்ரெண்ஸுங்க கூட ஒரு ந நாலஞ்சு பேமிலி ஜாயின் அடிச்சுட்டு கார் ரெண்மூணு கார் எடுத்துட்டு கிளம்பிடுவோம்
ம்
எங்கனா போணும்னாக்கா
அதுதான் பிரச்சனை சொல்லி இந்த சாப்பாட கட்டிட்டு என்னால சத் தியமா இத்தன வருடங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனது நினச்சாலே வந்து கஷ்டமா இருக்கு அதனால சேரி என்னா பண்றது இப்ப இந்த மாரி செஞ்சறது இப்ப அலுவலகத்துக்கு போறோம் நம்ம கைய்ல ஒன்னு இருந்துச்சுா கண்டிப்பா எதும் கூட குறச்ச செஞ்சுக்கலாம் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லல்ல அது மாரி நா அப்பையிலேருந்தே என்னுடைய அப்பாவும் அப்டியே என்ன வளர்த்ததுனாலையும் நான் எனக்கு அப்பறம்தான் இருக்கும் புடிக்கும் இப்பயுமே யாரையுமே சார்ந்து இருக்கணும்னு இல்ல ரெண்டு பெண் குழந்தைங்க தான் தனியா தான் வந்து போராடுறேன் இன்னைக்கு இது அம்மா நாளைக்கு இன்னைக்குமே வந்து ஒரு அலுவலத்துக்காக ஒரு மீட்டிங்க்காக போய்ட்டு தான் வந்த ஆ வெளில போயிட்டு வந்தன் அதனால எங்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேய்ட்டு வா நா ஒண்டே தான நான் பாத்துக்கற அப்டின்னாங்க
இப்ப வீட்லல்லாம் எதோ இது பண்றது இல்லையாப்பா நீங்க போகூடாது ஒர்க்குக்கு இதெல்லா அந்த மாரி எல்லாம் டூரிஸ்ட் ரிக்ஷன் பண்ணறது இல்லையா
என்ன எதுமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாட்டங்க என்னுடைய கணவர் வந்து உனக்கு என்ன புடிச்சிருக்கோ அத செய்யின்றுவாங்க ஆனா எனக்கு தடையா இருக்கிறது என் குடும்ப உறுப்பினர் தான் ஏ உன்னோட அக்கா அவங்களோட அம்மா வேலைக்கு போக்கூடாது இதெல்லாம் பண்ண கூடாதுங்றத்துக்கு அதனா அதெல்லா தாண்டி நா ஒரே ஒரு விஷயம் வந்து மட்
அதா நம்ம முன்னேறுதுன்னாவே புடிக்காது யாருங் மே அதா அது பேசுத்துக்கு சுத்தி அப்டியே ஒரு க்ரூப் ஃபாம் ஆய்டு
அவங்க என்ன நெனக்கிறாங்க அவ சமைச்சு போட்டுட்டா எடுத் த்து போட்டு அடிமையாவே இருக்கணுங்குற மாரி ஒரு ஃபீல்லே இருக்காங்க ஆனா நா வந்து என்னா சொண்ணலா எங்க வீட்டுக்காரவன்ட்ட அ நா ஒரு நல்ல லைஃப் வாழணு எனக்கு புடிச்ச மாரி நா இருக்ற வரைக்கு இருக்கணு அது உங்ளுக்காக கூட நா அத விட்டு குடுக்க கூடாது அது என்னோட கரியரா இருக்லா இல்ல உங்க உங்ளோட விஷயத்லியு நா தலையிடல அதே மாரி டிஸ் டிசிப் அ டிசிப்ளின் ஒழுக்கோ குடும்போனு வருபோது நம்ம நாலு பேர் தா அதே மாரு உங்ளுக் த அந்த நாலு பேர் தா இத தாண்டி நானு இல்ல நீங்களு இல்ல கான்வர்சேஷன் நல்லாந்ததுன்ன தாராளம் வ நானுமே வேலைக்கு போற ரெடின்னு சொல்லிட்டு தான் நா வேலைக்கு போனே
ம் சூப்பரு
பேனா இது எதுக்காக பதிவு பண்ணோனா இன்னிக்கி இப்டி இருக்கவங்க நாளைக்கு எப்டி வேணாலு மாற்
ஆமா ஆமா உண்மதான்ப்பா நம்மளோடைய ஃரீடம்மு நம்ம விட்டா நீங்க சொன்ன மாதிரி அ ஒ ஒவ்வொருத்தருக்கு ஒரு டேலண்டட் இருக்கு இதுனாலயே கூட நம்ப வந்து ஏதோ வேற விதமா பெரியாள் கூட ஆவ சான்ச இவுங்க இப்டி தடே நம்ளே வந்து டிமோட்டிவ் பண்ணி பண்ணி பண்ணியே நம்ம என்ன பயறோனா ஃபுல்லா வந்து நம்
வந்து நம்மளால முடியாது எவ்ளதா கண்டிப்பா இப்ப என்னால மு இல்ல அதுல்லா சொல்லி இப்ப நேத்து மொதகொண்டுமே என்னோட கான்வசேஷனுக்காக நா வந்து மீட்டிக்கு வெள்ல தா போய்ட்டு வந்த கிட்டதட்ட பாத்திங்கனா நா இங்கருந்து போனதோட தூரோ வந்து எழுந அ ஒரு அறநூறு கிலோமீட்ருக்கு தாண்டி போன என்னுடைய கொழந்தைகல விட்டுட்டு தனியாதா போய்ட்டு வந்த அது ஃபஸ்ட்டு போம்போது ரயில் வண்டில போய்ட்டே வரும்போது பாத்திங்கனா பஸ்ஸுதா ஏறி ஏறி ஏறி வந்த ஏனா என்னோட கொழந்தைங்கல பாக்கனு அம்மென்ட்டு ந டைம் ஆய்டு அடுத்த நாளு நம்ம எ வேஸ்டா ஒரு நாளு போகுறத்துக்காக பஸ்ஸ ஏறி ஏறி ஏறி டைம்ம மென்ச் ஷன் பண்ணிக்கிட்டே வந்த பாத்து
ம்
எதுக்காக சொன்னனா நம்ம ஓட்றதுக்கு சரியா இருக்கு ஒழுக்கத்தோடயு சரியா இருக்கு கொழந்தைங்களையு பாத் இத தவர ஒரு ஒரு கணவருக்கு மனைவிக்கு வேற என்ன தேவ ஒறவு மொறைன்னு வேற என்ன தேவ சொல்லுங்க கொழந்தைங்க தா வந்து நமக்கு கணவர் தா நமக்கு மனைவி தா நமக்கு அப்படிங்குற ஒரு சூழல் து எல்லாருமே இருந்துட்டாங்கனா வீட்ல சண்ட கெடையாது ரெண்டு பேரு வேலைக்கு போலா நல்லா செலவு பண்ணுலா சந்தோஷமா இருக்கலா இவுங்க வீட்ல அதெல்லா கெடையவே கெடையாது ஒரு வெளில போறே ஒரு நூர் ருபாய்க்கு எது கூட எடுத்ற்னா செலவாய்டூ சொல்லுவாங்க
ம்
அவுங்க புள்ள சம்பாரிக்கும்போது அந்த அமௌண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க ஏ புள்ள கஷ்ட்டபட்டு போய் சாம்பாரிசிட்டு வரங்கிறாங் இப்ப நா மூணு வர்ஷோ அலுவலகத் அலுவலகத் கொனன்டுக்கால் வேலைக்கு போற திமுரானு ஒரு வார்த்த வருது அது என்னோட காசு அது திமுரா கூட இருக் கலா நா ஒரே வார்த்தையா இப்டி பேசிர்றது
ம்ம் அது உடனே நம்ப வாய் பேச்சி அதிகோ ஆமா நம்ப அது கேட்டாவே கேல் எ உடனே இவுளுக்கு திமுறு வாயி அப்டின்தா நம்ம மேல இது பழி போட்றாங்க டக்குனு
இப்பல்லா தோழி இப்பல்லா நா யாரு எதிர்பாத்தாலு எதிர்பாக்றதுல என்னுடைய கணவரே வந்து து என்னு என்னானு கேக்றது கெடையாது நீ போய்ட்டு பத்ரமா வாண்ட்டு கொண்டு கொழந்தைங்ல கொண்டே வீட்லஎல்லா எங்க அம்மாவ நம்பிதா உன்ன உட்டுட்டு வந்தாங்க
ம் தெனிக்கே கூட ஃப்ரிதாபா வீட்ல என் ஃப்ரெண்டு என்னாஸ் சொல்றாங்னா கிட்ஜில ப்ரின்சிபலா ஒர்க் பண்றாங்கோ நீ யே இப்டி சும்மா ஒக்காந்துட்டு இருக்கு வா நா உன்ன வந்து சும்மா என்ன பசங்க என்னா நஸ் தெரி பசங் தன மெயின்டெய்ன் பண்ணவாவ் ந உன்க்கு எப்படி பாத்தாலுமே பசங்க எய்ட் தட்டிகுலா கெலம்பிறாங்கோ நீ நைன் தட்டி போல வந்ட்டு கூட ஹாஃவ்டே கூப்டாங்க டுவல்ஆதேட்டி கூட நீ பொய்டு வீட்க்கு ஹாஃவ்டே இதுவா பண்ணிட்டு போ பசங்ளுக்கு அப்டின்ட்டுனு இவுரு சுத்தமா ஒத்துக்கவே
அடுத்த பதிவுள்ள நம்ம இத பத்தி பேஸ்லா தோழி ந நன்றி தோழ்